க்கிதா ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குேதா ப்ரோ வணக்கம் ப்ரோ
வணக்கம் ப்ரோ
என்னப் பண்றீங்க ப்ரோ சாப்டீங்களா என்ன ப்ரோ சாப் இங்க
என்ன ப்ரூட்ஸு என்ன ப்ரோ சாப்டீங்க ப்ரோ ஃப்ரீஃபயர்ல ஆடவே தெர்ல்யா ப்ரோ
ஃப்ரீஃப்யர் ஆடுவோ ப்ரோ எப்பணா வெளாடுவே
அவ்ளதா ப்ரோ ஓல் ஒர் டைம்ல நின்ட்ரெஸ் இல்ல ப்ரோ
நாங்க வந்து கேரம்போட் தா ப்ரோ வெளாடுவோ
இப்யா ப்ரோ ம் ம் ம் நல்லது ப்ரோ அவ்ளோ தா ப்ரோ ஒர் டைம் தா ப்ரோ கேமு
ம் ம்
அதுக்கப்ற கேம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ
அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ கரெக்டு தானே
கரெட் தா இப்ப அப்டியே டெய்லி மாடு ஆடு மேய்க போவே அதா டெய்லினா எப்டி சொல்றது ப்டி இல்ல ப்ரோ வீட்டுக் வன்ட்டு சொல்றே என்னைக்கீனா பிரீயா இருந்தா வீட்டுல யாருல்லைன்னா நா போவே
எ நம்ம எதாது ச்ச நம்ம கிட்டனு இருக்குமுல எல்லா எது பண்ணாலு காசுதா ப்ரோ சும்மா ஒண்ணு கெடையாது
அப்பா வந்து இது பண்றரு
ஆ
அப்பாக்கு எலக்ட்ரிஷின் தெரியு
ஆமா ப்ரோ
அப்றோ அ இந்த ஆடியோ செட் இருக்குல சவுண்ட் பாக்ஸு
புரில ப்ரோ
இது ப்ரோ இந்த திருவிழாலா வந்த ரேடியோ செட்லா போடுவோல்ல ஆடியோ அது அது அது வச்சிருக்கோ
நீங்களா ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ
இதுங்க மாதவரம் ஸ்கூல்ல ஸ்கூலலா போடுவோ ப்ரோ ஆனுவல் டேனா
அவ்ல் ப்ரோ ஏதோ ஒரு தொழிலு ப்ரோ அது கத்துனா போது ப்ரோ நம்ம மத்தவைங் கீழே வேல செய்கூடாது ப்ரோ
ம் ம்
நம்மகிட்டே அதா ப்ரோ ஆனா நம்ம கிட்ட சொந்த தொழில் பண்ணா நம்கிட்டே இருக்குறோ அமௌண்ட் இருக்ணு இல பொருளு எதனா இருக்கணு கரட்டா இல்லயா ப்ரோ
என்னா ப்ரோ பண்ற
ப்ரோ நா இதுக் தா ப்ரோ காலேஜ் முடிச்சே பி காமு இப்போ எம் பி ஏ கரஸ்ல போட்லானு பாக்குறே ப்ரோ
எ ரொம்ப நல்லது ப்ரோ
எது ஃப்ரோ
சூப்பர் ஃப்ரோ
அவ்ளோ தா ஃப்ரோ எதாதுன எதனா ஒன்னு பண்ணினு ஃப்ரோ எம் பி ஏ போட்டு அப்றோ ஏதாச் கோர்ஸ் கீஸ் கத்துகுணு ஃப்ரோ மேரேஜே எனகு ஆக போது ஃப்ரோன்ற ம் ம் ம்
செரி ஃப்ரோ செரி ஃப்ரோ
அவுங்க வீட்ல அவுங்க வீட்ல கொஞ்சோ டாச்சர் பண்ணி வைகிறாங்க ஃப்ரோ பிரசிடென்சி தெரியுல்ல
ஆமா ம் ம் வேல செய்றியா
ம்
ஃப்ரோ பிரசிடென்சி மெயினா
சொல் ஃப்ரோ நா அந்த பொண்ணு ஊர் சொல்றே ஃப்ரோ
இல்லையா செரி ஃப்ரோ சரி ஃப்ரோ நீங்க எங்க படிச்சீங்க
நானா
ம்
நா இல்லன்னு சொல்லு ஃப்ரோ
அ ஓ ப்ரூ அந்த எல் என் ஜி ஆ டிச்சி ஓட வுட்டாங்களே ஒருத்தன
ம் ம் அடிச்சி ஃப்ரோ அடிச்சி ஒட வுட்டாங்க அளவு கு உங்க காலேஜ் ஒண்ணு ஒர்த்து இல்ல ஃப்ரோ நீங்களே ஒரு ஊர் நட ட்ட காலேஜ்ல பச்சனீருக்கீங்கோ ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா ஃப்ரோ உங்க காலேஜ் உள்ள ஃப்ரோ மறைத்தா பண்ணுவ ஃப்ரோ நீ
ஆ பண்ணுவோ ஃப்ரோ
புரியில ஃப்ரோ ஃப்ரோ நீ செரிய ஆள் ஃப்ரோ டூ மச்சி ஃப்ரோ ஃப்ரோ
ம்
உன் நேம் ஃப்ரோ
சினிவாச
ஃப்ரோ நீ சும்மா எதான சொல்லிட்டு இருக்காத ஃப்ரோ
ஏ ஃப்ரோ
ஃப்ரோ சுகு
இட்ஸ் வெரி ராங் ஃப்ரோ
அட போடா டேய் மூணு நிமிஷோமா பேசி னுயிருக்குற
ஃப்ரோ நா வந்து ஏதோ
என்ன கண்டுபிடிக்க முடில ச்சீ
ஃப்ரோ இது கண்டே பிடிச்சிருக்க மாட்டே இன்னோ நெறையா இன்னோ சொல்லியிருப்பே என்ன பத்தி
ஏய் புழு நா அதானா அப்டியே பேசலானுதா வந்த சேரி இவ எப் இப்ப கண்டுபிடிக்கிற மாரி தெர்ல நம்ம லைன் எத்தாலு
இல்ல நீங்க காலேஜ்ல கொஞ்சோ சொல்லிட்டியாட்சி இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிருப்பே
ஆ நீ புழுவுற நீ ஓழுவு ட்ட இல்ல இல்ல உண்மதாங்க எப்டி சொல்ற நா ஏ வாயஸ் எத்துனுன்ட்டு வந்துட்டே லாஸ்ட்ல
அப்டி இல்ல ஆ நீ எல்னேஞ்சுல அடிச்சீ ஒடச்சுதுன்ன
அதா அதுதா நம்ம அஞ்சு மணிக்கு போனோ ம் சொல்லு ம்
ஹலோ
சொல்றா ஹலோ அவொ அவொ ஆ கேக்குது
அ என்னதுடா இவெ நாங்க ஃபஸ்ட் த்து சொல்லிட்டே அவங்கிட்ட எல்லாத்தையு இதுமாரி ப்ரோ ப்ரசிடன்சில பச்சே ப்ரோ பிரசிடன் என் திருப்ப காலேஜல்லா கேக்கறானேன் பாத்தே
ம் ம் ம்
அகா இது எது வில்லங்கோ நடக்குது
இப்ப எனக்கு எப்டி வந்ததுன் தெர்ல காலு
நீயா வச்சிருந்த ஃபோனு
ம் ம்
அப்போ ஆ
ஏ வந்துது எடுத்து பேசீனுங்குற
டேய் உண்மைய வாடா
ம் ம்
ம் ம் ம் ம் சாப்டல்ல அதா சாப்டு சேர் சும்மா ஜாக்கிங் வந்தே கொளத்து வரைக்கு
எங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கள அங்க செஞ்சுக்கிறாங்க போல
எத
சேந்து ஸ்டடி ஃபாம்ல்லா எங்க அ எங்க பெருமா செஞ்சது ரெண்டாவது பெருமா அந்த மாரி இருக்குது பாயிண்டு
தெரியுமா
ம் சரியாக இது வேற சாப்ட்டதே இல்றா அந்த மாரி
அப்ப ஆள் வச்சு வச்சுகிற மச்சாவோ இக்கியா அதலா ஒரு
பட்டு பட்ட அந்தல்லா அதல்லா போட்டு செஞ்சுகிறாங்கோ இது வேற லெவல் டேஸ்ட்டு
பிளாஸ்ட்டுங் கிரியா
பிளாஸ்ட்டி அது இல்லாம அவரு அவுங்க வந்து என்னா பண்ணிகிறாங்கோ சாமி வந்துருக்குது
ஆ
முன்சாமி
ஆ ஆ
ஆளு சுட்டு நல்லா ஒரு கை எவ்வளவு உள்ளங்கை எவ்வளவு நீட்ட இருக்கு அவ்ளோ பெருசு இட்டுபோய் அடிக்கிறாங்களா காதுல இருந்து மூக்குல இருந்தலா பொக வருதா
ஆ
பாத்துக்க அவுங்க இன்னொரு வாட்டி வந்தா இன்னைக்கு வந்து கஞ்சா அதுக்கப்பறமா சரக்கு
செரி ஓகே ப்ரோ இதுல வேணா ப்ரோ ஆப்ல வேணா ப்ரோ
ம் ம்
ம் செரி திருவிழா பத்தி பேசினிக்கிறாங்க அங்க உன்னமா பேசினிக்கிறாங்க மைக்ல முஞ்சிச்சு தான
மைக் அது அதுதான்டா இப்போ என்னா சொல்றானுங்க கோயிலான்ட வந் டேஸ் இருங்க அப்டிஅப்டியே எல்லா சொல்லவாங்க அவுங்க ஊர்ல கொஞ்சோ வித்யாசமா பண்றானுங்கடா தெர்ல பட்டாசுலா வெட்ச்சாங்கள்ள அதுக்கு அப்றமா சாரோ
அதெல்லா வச்சாங்கடா திருப்பி மைக்ல போன் பண்ணி அத மைக்ல கால் ப இது பண்ணி அலொன்ஸ் பண்ணுறாங்கோன்ற
ம்ம்ம் தெர்லிய தெர்ல இதுக்கு மேல்னா ச ஒன்னுமே இல்ல நெருப்பு மிதிச்டா அவுங்க அவுங்க வீட்டுக்கு போய்டுவாங்கோ அதுகப்மா அப்டியே வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்ட்டு கோயிலாண்ட வந்து பத்துருவாங்கோ மறுநாளு ஆமா எ மறுநாளு அதா படுகுறவங்க படுப்பாங்கோ போறவுங்க வீட்ல பத்துப்பாங்க மறுநாளு இது அ மஞ்சள் நீராட்டு விழா
மஞ்சள் நீராட்டு விழா அதா தண்ணி அச்சுகுனு அ சூப்பரா இருக்கு ஐயோ
செமயா இருக்கு அது இந்த நம்ப இதுல நடக்கும் போது சூர்யா இருக்றாரு பாரு
ஆ
ஆளு ஒரு பத்து பாயட்டு வாங்கி ஜட்டில வச்சினாரு
ஆ
குங்கோ குங்கோ மஞ்சா எல்லாமே எவெ எவெ மூஞ்சி ஃப்ரெஷ் ஷா இருக்குதோ எல்லார் மூஞ்சு அவெ நாஸ்தி பண்டா து வருவாப்டி நல்லா மஜாவா பண்ணாரு பாரு அப்பா நாலா சும்மா அப்டியே ஜாலியா நின்னு இருந்தேன்டா சைலன்டா வந்தாரு அவ்ரு பூட்ன பூசுல வாய் எல்லா குங்கு
ம்ஹூ டேய் இங்க நேத்து நம்ம போயிட்டு வந்தோமா
ம் எந்த அம் ஆமா
சிவோ வந்தான்டே
யாரு
அமணி வந்தா இந்த கோயம்பேடு மணி
ஆ
அது வேண்ணா பண்ணா கும்ஸ் அ கோயம்பேடு பண் பண்ணி கும்சி பத்தி கேட்டா நம்மனா காத்திகேயன்லா
ஆ
ஏய் விட்ரா அவ போனு எடுக்க மாட்டானா கார்த்தி இவ மணி பண்ணா எட்த்துட்டா போனு லவுட் ஸ்பீக்கர்ல போட் து என்னடா உங்க ஊர் பசங்க கேட்டா உங்க ஊர் பசங்க உன்ன தெரியாதுன் சொல்றாங்க அப்டின் சொன்னேனா
இவ கார்த்தியா
ஆ இவ சொன்னா மணி சொன்னா லவுட் ஸ்பீகர் போட்டு ஆமான்டா யாரு கூடயோ பேசு தில் ரவினா
ஆ
ஏன்டானு கேட்டனாவா
ஆ ஓ நீங்க நீங்க பேச்சு அப்டியே பேசுறீங்கோ
அவங் கிட்ட சொல்றோ இந்த் மாரி பேசுற நீ ஏன்டான்னு கேட்டேனா நேத்துட்டா
நீங்க சொன்னீங்க மணி கைல
ஆ இன்னைக் சொல்றேனு
கேள்றா அப்டின்டு
ஆ
ஆ சரி
அதுக்கு இவ என்ன சொன்னா மணினா அவனா சொன்னா இது மாரி டூருக்கு வாடா வாடா நாங்க நா வரல வரலன்னே செரி வாடா வாடா சொல்லி சொல்லி நா சும்மா ஒத்துக்குனே நா வரேன் சொல்லி சுமா ஒத்துக்குனே வரோன் சொல்லி அதாங்க கடைசி நேரத்துல புக் பண்ணிருக்கா போயிட்டே அதனால எல்லா கோச்சு நானுங்க அப்டி நா
ஆ
அப்பறோ என்னா ஆச்சி சேரி அப்பறோ அப்ப சொன்னா கார்த்தில மெசேஜ் பண்ணே காத்தி காத்திட்ட போய் சொன்னா காத்தில்லா மெசேஜ் பண்ணே ஒரு ரீப்ளே பண்ணமாட்ன்டாரு அதா நானு பேசதில்ல அப்டி இப்டின் சொல்லிந்தா பக்கத்துலருக்கா அவனுக்கு ஆ மூஞ்சேமாருது இது சொல்றத பாத்தட்டு பையே அவனுங்கள்லா க்ளோஸு
ஆமா
அவன பத் சொல்றா மீறி ஃபோன் மெசேஜ் பண்ண மெசே ப்பா திருப்பி பண்ண மாட்டேன்றானுங்கடா னால நானு உண்ணு கொஞ்சோ நெக்கல் ஆய்ச்சு அவன்ளுக்கு அதனால நானு பேசதில்ல அப்டின்னு சொல்றா சொல்றா எல்லா ஒன்னா நல்லா போய்ல போட்னு சாக்காயிர்ச்சி
ஆ
ஏய் ஒன்னா இந்து இங்க போய் அங்க போய் கூட்னு வருவே
ஆ
இதுமேரி சொல்றானாடா அப்றோ காட்டி பேசின்னா எதெதோ அது க்கு மணி போய்ட்டா மணி போட்டா நம்பூர பத்தி எதோ சொன்னா உங்க எல்லாரையு இப்டி போட்டா
ஆ ஆ கார்த்தி
அதா மண் கா மணி கா சொல்லின்ந்தான்டா மணி னாஃப் பண்ட்டா ம் ம்
அப்பிடியா ஒரு தில்லுமுல்லு வேல
பையே சொல்றா வர்ல வர்ல பண்ணாக்கூடோ கூடோ மந்துரானுங்டா இந்த கார்த்தி ஏ தொந்தர் பண்ணிந்துக்றா வேற வாடா வாடா ன அல்லா நா ஒத்துக்கமான்டா ன்னா
அது எப்டி சொல்றது
புர்ல
இவனுங்க அவெ வந்தா ஜாலியாந்துருப்பா இவே இவ்னு அமைதியா இருந்துருப்பா அவ்னு அ மைதியா இருந்துருப்பானுங்க இல்ல அவன அவே வந்துருந்தா
அவே வந்துருந்தா கொஞ்சோ கார்த்தி எனக் கம்பெனி வந்துருடா
ஆமா அதுக்குதா அப்டி
ம் பையே வா வானு தொந்த்ர பண்னால அவே எதோ அவே சந்தோஷத்துக்கு கூப்ட்ட மாரி சொன்னா பாரு
ஆ
பயதா சொன்னா ஆ
ஆ
நாளைக்கு வந்து ஏழுப்புண்ணா ஒரு ஆறு மணிக்கா அப்புறம்டா சுகுமார ஹலோ இங்க வீட்ல
சேர் சொல்லு
அப்புற என்னாச்சு
உம்
ம்
ம் உம்
பின்னய் அப்புறம் சொன்னா பாரு சும்மா ஒத்துக்கண்டாங் வரேன் சொல்ட்டு சும்மா உத்துங்கன வரன் சொல்ட்டன்னா ஆனந்த்த வே கட்டோவே எல்ல ஸ்டாட் ஆறானுங்க
அ
உம் சேர் சேரி
சேரி ம்
நன்றி ப்ரோ
ஆ நன்றி
ம்